அலி
வணக்கம் கேக்குதா
ஆ கேக்குது சிஸ் டர்
எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இரு ச நீங்க எப்டி இருக்கீங்கள சூப்பா இருக்கீங்களா எப்டி
ம் ஆஹ் சூப் ஐயோ சூப்பரா இருக்கே இருக்கே
உஹ எப்டி போச்சு இனி ஒரு ஒரு நாள் ஃபுல்லா
நாள் ஃபுல்லாவா ஃபுல்லா டிராவல்ல போச்சு
ட்ராவலா என்ன சிஸ்ட சொல்றீங்க ஓ டிரராவல்லா ரொம்ப விரும்புவீங்ளோ
என்ன ஆ டிராவல்னா ரொம்ப புடிக்கு
ஓ அப்டியா சிஸ்டர்
ம்
எங்கதா போனீங்க லாஸ்ட் வரிக்கு லாங்கா எங்கதா போயிருக்கீங்க இது வரிக்கு ஒன்
லாங்கா லாங்கா வந்து பொன்முடி தெரியுமா
பொன் மணி ஆ சொல்லுங்க சிஸ்டர் கேள்விப்பட்
ஆ அங்கதா அங்கதா லாஸ்ட்டா போனது
ஓ அப்டியா அங்க என்னது சிஸ்டர் இக்குது அங்க
அங்க பெரிய மழ இருக்குது
இப்போ மல மேல ஏறி
ம் அந்த ஸ்னோல்லா நல்லா இருக்கு அந்த ஒரு மாரி பனிமூட்டமா இருக்குமா அது இந்த டைம்ல போனா சூப்பரா இருக்கு
ஓ ஆமா ஆமா அங்க மழ பேஞ்சுசா சிஸ்டர் அங்க
ஆமா அங்க ஃபுல்லாவே இந்த இதுதா
இல்ல இல்ல இப்ப மழ பேஞ்சுச்சா கேட்டுச்சா மழ பேஞ்சுச்சான்னு கேட்டே உங்க ஆமா ஆமா ஆமா
எல்லா பையல இங்க ஃபுல்லா வெயிலு
ம் ஃபுல்லா மழ சிஸ்டர் இங்க
ம் நியூஸ்ல பாத்தே
சரியாணா மழ சிஸ்டர்
ஓ சரி சரி ஜாலியா இருந்
நானே வேல முச்சு வேல முச்சு ஏக்கு வந்தே மழைல நனஞ்சுதா வந்தே
ஓ சரி சரி
நா நேத்து வேல முஞ்சு போ ம் சும்மா லைல இருந்தோ இன்னைக்கு ஒன்னா மழ ரசிச்சு எழந்து போலா சொல்ட்டு வந்த வண்டி ஓட்டினி
ஓ செரி செரி மழைல நனையறது புடிக்குமா
எப்பாச்சு ஒரு வாட்டி சிஸ்ட அதுன்னு ரெகுலரா பண்ணா வெச்சுக்கோங்க ஒடம்பு சரியாம பத்துப்போ நம்போ நம் பத்துக்னா அவள்தா வீட்டு ஆளுங்கல்லா கை ஒஞ்சிரும் நா வேலைக்கு போலன்னா
ம் ம்
ம் ம் என்ன சாப்டிங்க சிஸ்டர் மதியனோ
மத்தியானோ ஃப்ரைட் ரைஸ்
ஃபிரைட் ரைஸா சிக்கனா பீஃப்பா
ஐயோ வெஜ் எனுக் சிக்கன் பீஃப்லா புடிக்காது
ஓ அப்டியா என்னா சிஸ்டர் சொல்றீங்க
ஆமா அதெல்லா புடிக்காது
ஓ சேரி சிஸ்டர் நீ இப்ப இன்னா பண்றீங்க
இப்போவ இப்ப சும்மா இருக்கே
சும்மா எங்கிட்ட போன் பேசுறீங்க ஓகே ஓகே சிஸ்டர் ன்னா பண்றது உங்க அண்ண உங்க அக்காலா என்ன பண்றாங்க
எல்லாரு இருக்காங்க அக்கா அக்கா அம்மா கொழந்த மூணு பேருந்தா இருந்து அப்டி பேசிட்டு இருக்காங்க அண்ணே வெளிய போயிருக் நைட்டு தா வரு
மாமா மாமா வேலைக் போயிருக்காரா
யாரு
அ வுங்க அக்கா ஹஸ்பண்டு அவர்லா வேலைக்கு போயிருக்காரா எப்டி
ஆ அவுங்க வேலைக்கி அவுங்க வந்து வேற ஊரு சைய்டு
ஊர் சைய்டா
வேற ஊர் அவுங்க அவுங்க வந்து ஃபிரை டே அந்த மாரி தா வருவாங்க அப்ப தா அவ்ங்களுக்கு லீவு அப்ப வருவாங்க
அப்ப வந்து ஒரு ரெண்ட் நாள் இருந்து ஜாலியா இருந்
இருந்துட்டு போவாங்க அக்கா செகண்ட் கன்சியூவா இருக்காங்களா அதனால இங்க இருக்கா
ஆ ஆ சேரி சேரி சிஸ்டர் இன்னா எங்குல்லா ட்ரீட்ல்லா எதுமே இல்லயா சிஸ்டர்
என்ன செகண்ட் கன்சிவா அவுங்க ஆனதுக்கா
ஆமா சிஸ்டர்
ஆகஸ்ட்டு மந்த் வாங்க உங்களுக் டிரீட் தாரே நா
கன்ஃபாமா தருவீங்ளா
கன்ஃபாமா தருவே என்ன வேணு
நீங்க எப்டி வேணா வாங்ஙி தாங்க சிஸ்டர்
சரி அப்போ ஓகே ஒரு பத்து ரூவா டைரி மில்க் போதுல்லா
சிஸ்டர் நீங்க எது குத்தாலு ஓகே சிஸ்டர்
செரி அப்போ ஓகே ஒரு பத்து ரூவா டைரி மில்க்
ன்னா சிஸ்டர் ரொம்போ ரொம்போ இது போல நீங்க சிக்கனம் போல ரொம்போ ன்னா சிஸ்டர் இப்டி சொல்டிங்க
மணி முக்கியோ இல்ல ப்ரோ அதுனால
தோ அதுல சிஸ்டர் மணி எப்போ வேனா வரு போவு சிஸ்டர்
ஏ ஓ நீங்க வந்து தத்துவோ பேசாதீங்க எனக்கு இந்த தத்துவோல்லா கேட் டா புடிக்காது எ அது வந்து அப்புல்லா கடையாது நா சும்மாதா சொன்னே பத்து ரூபாக்கு வாங்கி தாரே அப்டின்னு நீங்க என்ன வரவா போறீங்க
அது திடீர்ன்னு வந்ட்டுங்க கால் பண்ணா என்ன பண்ணுவீங்க நீங்க
நா வந்து ஃபோனே எடுக்க மாட்டே
ஐயோ என்னா சிஸ்டர் இப்பிடி சொல்றீங்க உங்கள நம்பில்லா வந்தா இப்டிலா போ அவ்ளோதா போலையே ம் ஆ வீட்டு வேலல்லா செய்வீங்ள
அதல்லா சூப்பரா செய்வே
ஆமா லேடிஸுங்னாலே அந்த மாதிரி வேல தான செய்ய உடுவாங்க
அய்யோ அய்யோ அப்டில்லா கடையாது எங்க வீட்ல வந்து அம்மா மட்டும் மா அதனால நா பண்ணுவே
இல்ல நீங்க ஸ்பெஷலா என்ன செய்வீங்க சமையிக்கத்துல
ம் என்னது ஸ்பெஷல் ஆ
சமைக்கிறது இதுல என்ன ஸ்பெஷலா செய்வீங்க
அது அது புஸ்டா சாரிம்மா ஆ சொல் ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
அதா சிஸ்டர் நீங்க சமைக்கிறீங்கன்னா என்ன சூப் பரா செய்வீங்க வீட்ல எல்லாரு என்ன சொல்லுவாங்க சூப்பரா
இந்த சமைக்கிற வேலேல்லா எனக்கு அதெல்லா தெரியவே செய்யாது
நீங்களா ஒரு வாட்டிக்குட ட்ரை பண்ணது இல்லியா
இல்லல்ல எனக்கு வந்து இந்த சப்பாத்தி பூரி அதெல்லா சூப்பரா பண்ணுவே மத்தபடி அதுக்கு வந்து கூட்டு வைப்பாங்கல்ல எனக்கு அது தெரியாது ம்
நீங்க அம்மா வந்து சப்
ம்
தவால போய் வச்சுட்டு எடுத்ததுதா உங்க வேல
புரியல
இல்ல அம்மா எல்லாமே செய்வாங்க ரொட்டில்லா எல்லா அது ரோல் பண்ணி தவால வெச்சு
அப்பில்லா இல்ல நா அதெல்லா பண்ணுவே மாவெல்லா வெரவி நா தா பண்ணுவே
நீ சொல்றது பத்தா அந்த மாரிதா சிஸ்டர் இருந்திச்சு
ஹைய்யோ அப்பல்லா இல்ல எனக்கு வந்து சப்பாத்தில்லா மாவு வெரவி எல்லா சுட தெரியு பறத்தையு தெரியு கரெக்டாக அழகா பறத்துவே
அப்றமா டு எனக்கு அதல்லாந் தா செய்த தெரியு கறி இ வைப்பாங்கல்ல எனக்கு அதல்லா வைக்க தெரியாது
ஒனக்கு எதாச்சு புடுஸ் தல
இல்லல்ல அதல்லா செய்ய தெரியாது
நா வந்து காலேஜ் முடுச்ச பிறகே கத்துக்கணுனு இருக்கே
அப்ப எல்லாத்துக்கு அம்மா ஒ தலய எல்லா கழுவி வச்சுருவாங்க
புரியல
இல்லங்க சிஸ்டர் எப்டி சொல்றதுனா எல்லா முடுஞ்சோனே
ஆமா எல்லாமே கத்துக்கணும்ல சமைக்க கத்துக்கணு எப்டியு
ஆமா புடிக்கு
விங்கல்ஸ் நா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்ல்லா எ அம்மாவ பண்ணல்லா விடமாட்டே சமைக்கிறது மட்டுந்தா அம்மாவோட வேல மத்தபடி வீட்டுலருக்குற வீடல்லா து தூக்குறது வீட வந்து கிளீனா வச்சுக்கிறது ஃபுல்லாவே ஏ வேல அதா பெரிய வேலயே ம் ஆமா ம் எவ்ளோ வேல